ஹலோ ஆ
ஆ வணக்கம் ஆ நல்லாருக்கே அ வேற வேற நம்பரு வருதுங்ளா உங்ளுக்கு
ஆஹ் பண்ணலாம்ப்பா அப்படி கூட சொல்லுங்க சொல்லுங்க
சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனா எல்லா நம்பரும் சாப்பம் சாதம் சாம்பார்
உம்ஹீம்
ம் எல்லா நம்பரும் வந்து இதுல வரணும் ஊறுகா
ஊறுகாங்களா சேரி சேரி என்னவோ கேட்க வந்தீங்களா சொல்லுங்க
எல்லா நம்பரும் ஆனா இதுல வந்து ஆட் ஆயிருக்கணுங்களா
ஏ புரியல
நம்பர் வந்து ரிஜிஸ்ட் ஆ இந்த நம்பர்
ஆமா ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் ஆயிருக்கணும் என்ன சாப்ட்டீங்க
கீரக்குழம்பு சாதம்
சாதம் ஊறுகா தொட்டுக்கிறதுக்கா நல்லா இருக்குமே கீர இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா அம்மா கிட்ட கீர எல்லாம் வந்துச்சு
ஆஹ் முடிஞ்சிச்சு திருப்பி போடணும்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சிறுகீர போடுறேன் அந்த கடுகுமா த்திர இருக்கும் அந்த வித அதை வாங்கிட்டு வந்து
முடிஞ்சுச்சு இன்னியோட உனக்கு நாளைக்கு மட்டும் செக் பண்ணிக்கிறேன் நான் ஆ
அத கொத்தி கலரி போட்டுட்டு லைட்டா தண்ணி ஊத்துவாங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போடுவாங்க நிறைய போட்டாலே அது வேஸ்ட்டா போயிடும்
ஆஹ் ஆஹ் ஆஹ் அதுதான் கொஞ்சமா இருந்தா கூட போதும் இல்லைங்களா
ஆஹ்
உம்
இல்ல முருங்காவே அதிகமா வந்தது குடுக்குறதுக்கு ஆள் தேடியணு உக்காண்டு இருந்தாங்க அதுக்கே திட்டின்ட்டு இருந்தாங்க வா மரத்த வெட்டி போட்றேன்
ஆ ஹ ஹ ஹ ஹ அப்படி இல்லப்பா இப்ப நீங்க பறிச்சுட்டு வந்த ஆஹ் இப்ப பறிச்சுட்டு வந்து நீங்க யாருக்கும் குடுக்க மாட்டீங்களா
இல்ல அக்கம் பக்கங்கிறவங்களுக்கு குடுப்பாங்க ஆனா யாரும் அவுங்க வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க இவுங்க போய் எடுத்துட்டு போய் குடுக்கணும்னா அதுக்கு வயசு னவங்க நம்ம ஒவ்வொரு வீடா எடுத்துனுபோய் குடுத்துன்னுக்கிட்டா அப்டின்னு வாங்க இல்ல நா போவும்போது எடுத்துன்னு போய் குடுப்பேன் நான் வீட்டுக்கு பண்ண எடுத்துட்னு போய் குடுத்துட்டு வருவேன் எல்லாரு வீட்டுக்கும் ஏ அப்புறமா அம்மா கிட்ட சொன்னே என்ன அப்படி இது அவுங்களுக்குல்லாம் கொடுக்கணும் நீ எடுத்துட்னு போய் கடையில குடு எவ்ளோ எடுத்துக்குறானோ அது எடுத்துக்க ன வேற ஏதாவது காய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொ சொல்லிட்டு க்ரௌண்டானதான் ஒரு காய் கடக்காரர் கிட்ட குடுக்குறாங்க
ஆஹ்ஹ்
அத குடுத்துட்டு அவுங்ககிட்டயே எதுனா வேற நம்மகிட்ட இல்லாத காயா வாங்கிட்டு வந்துடுறாங்க
சூப்பர் சூப்பர் பரவாயில்லங்க அந்த மாதிரி பண்றது கூட பெட்டர் தான்
ஆஹ்
நல்லது தான் நல்லது தான் ஆனா அக்க பண்ட மாற்ற முறைதான் இதெல்லாம் என்கிட்ட விளையுறது உங்ககிட்ட கொடுக்குறோம் உங்ககிட்ட விளையுறத என் கிட்ட கொடுங்க பர ஒரு முறை தான் நல்ல முறை தான அது அது பரவாயில்லல்ல அது அக்செப்ட் பண்றது பெரிய விஷயம்தான் எனக்கு தெரிஞ்ச முருங்கா அவ்ளோ விளைஞ்சிச்சு ச்சனா நிறைய விளஞ்சிச்சுனா எல்லாத்தையும் பறிச்சி சி சிறுசா கட் பண்ணிட்டு போட்டுருங்க ஃபர்ஸ்ட் அப்படியே காய போட்டு சொல்லுங்க ஓகேங்களா காய போட்டு மிஷின்ல குடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்க சொல்லுங்க அப்ப சாம்பார்லாம் எப்ப அப்டில்லாம் செய்யும் போது ரெண்டு ஸ்பூன் அத போட்டு பாருங்க கம கம கம கமனு வாசன வரும்
ஆஹ் அதுதான் ச காலையில சொன்னாங்க ஒரு இருபதுக்காய் இருக்குன்னாங்க பன்ன சொல்ற அப்டி
ஆ அந்த மாரி பண்ணுங்க நஜமாதா சூப்பரா இருக்கு சின்ன சின்னசா கட் பண்ணிட்டு எங்க நா நாத்னார் ல்யாணத்துக்கு போயிருந்த ஒரு டைமு நஜாமாவே அந்த அந்த சாம்பார் மாரி இன்னு அந்த சாம்பார் மாரி டேஸ்டா நா எங்கயே சாப்ட்டதே கடையாது
ஆ சே
நா அவர்கிட்ட யார் செஞ்சதுன்னு கேட்கும் போது அவங்க நின்னுந்தாரு சமையல்காரர் அவர் கிட்ட கேட்டே நானு எப்படி செய்றீங்க இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு இவ்வளவு வாசனையாவும இருக்குதே அப்டின்னு கேக் போது அவங்க சொல்றாங்க ஆ நல்லா இருக்கு பா என்னது அ அவங்க அதுதான் சொன்னாங்க முராங்கா வந்து நல்லா எடுத்துக்கங்க சின்ன சின்ன சா கட் பண்ட்டு வெயில போட்ருங்க பத்து நாள் நல்லா குற குறக்கன்னு உடையணுமோ அது அந்த மாரி காயனும்மா அது காஞ்சிட்டு கா ஒரு சிலர் என்ன திறம பண்றாங்க சின்ன சின்னசா கட் பண்ட்டு இ்ட்லி குண்டால வேக வச்சுடுறாங்க
ஆ கெட்டு போகாம இருக்கிறது கசுமா
கெட்டு போகாதுக்கிறதுக்கு இட்லி குண்டால வேக வச்சுட்டு அத காய போடுறாங்கோ அப்டியே கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு ஓகோங்க ல பத்து கூட செய்லா அதுவு நல்லது தா கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு அப்டியே போட்டுறாங்க போட்டுட்டு என்ன பண்றாங்க பத்து நாள் மெயின்டெய்ன் பண்ணணு
ஆ
ல காய வச்சுட்டு அதை எடுத்து போயிட்டு அந்த பெரிய மிஷின் மா மிஷின் எலா இருக்கு இல்லைங்களா இப்ப ஆமா இதெல்லா அரைச்சிட்டு வரல்லோ போயிட்டு கோதும எல்லா அரைக்கிறோ இல்லைங்களா அந்த எடத்து ஆ அந்த மிஷினுக்கு எடுத் துணு போயிட்டு நீ போட்டுட்டு நல்லா நைசா பவுட்ரு மாரி அரைச்சி வச்சு நீங்கு வச்சுக்க சாம்பார் செய்யும்போது ஒரு ரெண் ஸ்பூன் மட்டு போட்டு அந்த அந்த பருப்புல போட்டு லாஸ்ட்ல கலாரி மட்டு உட்ருங்க வேற எதுமே பண்ணாதீங்க அவ்ளோ அருமையா இருக்குது அந்த சாம்பர் அட ஊத்தி குடிச்சிடலா அப்டி இருக்கு அவ்ள அருமையா இருக்கு அந்த எல்லாருமே பாராட்னாங்க நா மட்டு பாராட்ல எல்லாருமே அந்த சாம்பாருக்கு வாய பொழந்துட்டாங்க அவ்ளோ டேஸ்ட் ஆ இருந்துச்சுங்க சாம்பார் சொல்லவே வர்ணிக்கவே முடியாது அவ்ளோ சூப்பர் இருந்ச்சு நானு சாப்ட்டு இருக்கே ம் எல்லா கல்யாணத்திலயு சாப்ட்டு இருக்கோ நல்லா இருக்கு அந்த முரங்காய் பிளேவர் நல்லா இருக்கு அதுல இருந்து அப்ப டாப் னாச்ச ஆன்ச்சு பாருங்க அந்த அந்த முரங்காய் வாசனை வந்து அ நம்ம சாப்ட்டு அரை மணி நேம் கழிச்ச கூட அந்த நாக்குல அந்த ஸ்மெல் இருந்ததே இருந்ச்சு அவ்ளோ சூப்பரா இருந்ச்சு இன்னொன்னு ஒண்ணு லாஸ்டா வந்த சாம்பார்ல வெள்ளம் போடுவாங்களா
ஓ
வெள்ள இருக்குல்லீங்களா பருப்பு சாம்பார்லே அது ரெண்டுதான் டேஸ்டா அவங்க அததுதா சொல்றாங்க நாங்க ரொம்ப டேஸ்டா இருது கான ரெண்டே ரெண்டு த மா இந்த முருங்க கா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுப்போ லாஸ்ட் டா தாளச்சிட்டு அந்த சாம்பார் கொதிக்கும் போது் ஆ இவ்ளோ பெரிய வெள்ள த நல்லா இடிச்சு அதுல போட்ருவாங்கலா அதுதா வந்து டேஸ்ட்டே கொடுக்குமா கொஞ்ச உப்பு போடுவாங்களா உப்பு போட்டுட்டு பிறகு ம அந்த கொதிக்கு போதே லாஸ்ட்டா எறக்கும் போது அந்த வெள்ளத்த கரச்சுனா ஊத்தலா அப்டி இல்லன்னா கொஞ்ச போட்ரலா அதுல அதுவே கரஞ்சிடுமா அவ் ளோ டேஸ்ட்டா இருக்குமா அந்த சாம்பார் வெள்ளுத்தோட அந்த கொஞ் லைட்டா இனிப்பா இருக்கும் போது நெஜமா தா அது ட்ரை பண்ணுங்க சூப்ரா இருக்குது ஏனா மின்னெல்லா வந்
காலைல தா சொன்னாங்க இருவது முருங்க்கா இருக்கு என்னா பண்றது தெர்ல ஒங்க அப்பாவ எட்னு போய் குடுனா குடுக்காது அப்டின் இந்தாங்
ம் அந்த மாரி பண்ணுங்க ரொம்ப நல்லது நெ ஜமா தா அம்பது மொறங்க்கா பண்லா இந்த மாரி அம்பது மொறக்கா சின்ன சி ன்தா கட் பண்ட்டா பத்து நாலு நீங்க பாத்தா வத்தல் மாரி ஆயிட்டுக்கு குட்டி குடிசா சின்ன சாயிடுக்கு வத்தல் மாரி அதுவே பத்தாது அழகா ஒரு டப்பால ஒரு பக்கெட்ல போட்டு போட்டு அரசுட்டு வந்து வச்சுக்குங்க பாருங்க சூப்பரா இருக்கு நெஜமா அவ்ளோ அருமையா இருக் ஆனா ஒரு சிலர்லா அந்த மாவு மிஷின்குள்ள போட மாட்டேனுவாங்க ஓகேங்களா இது அரைக்கிறதுக்கு வந்து வத்தல் அரைக்கிறாங்க இல்லைங்களா அ அந்த மொளகா அரைக்கிற இதுல வேனா இத அரச்சிக்லா மத்ததெல்லா மாவுளலா அரைக்க மாட்டாங்க கார இருக்கதா செய்யற ஆமா இருக் போயிருப்போ வேற வழி இல்யே எப்டி இருந்தாலு சாம்பாருக்கு கார தேவப்படு அதனால அதனால பெரிய டிஃப்ரென்லாஇருக்காது ஓகேதா ஆனா இதுல மி சீல எல்லா அரச்சா அந்த அளவுக் பவுட்ரு நைசாவோ அது வராது அதனாலதா சொல்ற
ஆ மறை படவும் படாது
ம்மா அறப்படாது அ நைசான்றது வரவே வராது ஒ எப்புடி இருந்தாலு கொற கொற கொறன் தா வரும் அது நம்ம ஜலிக்கிற மாரிதா வரும் ஜெலிச்சு சாப்பு
உம்
ஓ பாத்தோ இது ப மிஸ்சில குடுக்கர்துனால ஓரளவு நல்லா ரொம்ப நைசா வரும் ஆனா எவ்ளோ கெவ்ளோ காய வைக்கிறோமோ அவ்ளக்கெவ்ளோ நல்லது சவுண்ட்டு வர்ணும் அப்டி த அப்டி எடுக்கும் போது ஜெல்லி சவுண்ட்டு வரணும் ஆ இப்போ மழ சீசன் வந்துச்சு மழை வருது வெயிலும் வர் து அப்டி போது போன மாஸ்த்துல அடிச்சிச்சு பாருங்க வெயிலு அந்த வெயில்ல ஒரு பத்து நாள் காயச்சாவே போதும் அதுவே அப்ப சாமாதே போட்றாயிடும்
கீர மட்டும் தா பவுட்கு பண்ணி வெச்சிருக்காரு தெனோ ஒரு ஸ்பூன் சாப்ட முடிது சொல்லிட்டு முடி பிரச்சனைய சொல்லிட்ருக்காங்க
ஆ ஆ முருங்கக் கீரயா ஆ முருங்கக்கீர பவுட்ரு பண்ணி போடுங்க அது நல்லத்தா நல்ல சாப்ளே இன்னொன்னு பெட் பெட்டர்ருப்பா நா என்னோட லைஃப்ல ஓரளவு எனக் நல்லா கை கொடுத்தது வந்து கருவேப்பில்ல தா முருங்க கீரனா கூட அயன் சக்தி தா அயன் சக்தி ஒடம்புல இல்லன்னாதா முடி உதர்வு அதிகமா இருக்கும் ஒடம்புல அதுவும் பெட்டர் தா ஆனா இன்டல் நம்ம குடிக்கும் போது கருவேப்பில்லய சேத்துக்கணும் இந்த மாரி குடிச்சு பாத்தா கண்டிப்பா முடி கொட்றது அப்டியே ஸ்டாப் ஆகுதுப்பா சூப்பரா ஸ்டாப் ஆகுது கருவேப்புலதா பெட்டர் அ அந்த பெரிய நெல்லிக்கா இருக்குல்லீங்ளா பெர்சா அந்த நெலிக்காவ ரெண்டா ஆமா ஒரு மூண் நெல்லிக்கா இல்ல ரெண்டு நெல்லிக்கா எடுத்துக்குங்க
ம்
அத அடிச்சுட்டு அ தயிரு வேணுன்னா உங்கள்க்கு போட்டுக்லா இல்ல ஸ்கிப் பண்ணிக்லா
ஆ சர்
தயிர் கொஞ்சொ ஊத்திக்குங்க கருவேப்புல ஒரு ரெண்டு கை கொத்து போட்ருங்க கருவேப்புள்ள போட்டு உப்பு ஒரு பின்ச்சி இஞ்சி இஞ்சி
ம் எல்லாமே காய வெச்சிட்டு பொடி பண்ணிக்க சொல்றீங்க
கொடில வெக்கல ஆன் த ஸ்பாட் ஜூஸ் போடு குடிக்கிறது சூப்பரா இருக்கு ஆமா அரைச் சிட்டு ஃபில்டர் பண்ட்டு அந்த தண்ணிய குடிங்க அப்பா என்னா டேஸ்டா இருக்கு தெரியுங்ளா சூப்பரா இருக்கு அந்த ஆம்லா தயிர் கிட்டத்தட்ட நான் கரெக்டா முப்பது நாள் அப்டி தொடர்ந்து எடுத்துனே வந்தா முடி கொட்டறது அப்டியே ஸ்டா ப்ய்ச்சு அடர்த்தியாவு ஆகுது முடி இப்போ கோல்டு ஆவ்து அதென்ன பண்றது ஒடம் பாக்கணு அதோட நேச்சுர் அதான இப்ப நெல்லிக்கா வந்து கோல்ட் ஆக்கு அது வந்து ஒண்ணு பண்ண முடியு அதுக்காகதா இஞ்சி சேர்க்கறது அதுல ஒரு பிஞ்ச் இஞ்சி சேத்து ங்க இல்ல பெப்பர் போட்டுகுங்க அது வந்து கோரளவு கோல்டு வந்து ரெடியூஸ் பண்ணிடு அது ஜஸ் ஆனா னா என்னை க்கினா ஒரு நாள் குடிச்சாவுனு நீங்க டெய்லி அத கம்பல்சரி அந்த ஆம குடிச்சுனே வாங்க பரவும் னால கோல்டு ஆவறது இல்ல அந்த வெயிலுக்கு வந்து அந்த பாடி கண்டிஷனுக்கு நல்ல அக்சட் பண்ணிக்குது அது ஒன்னு பிரச்சன இல்ல நல்லாவே இருக்கு
ம் ம்
அப்றோ என்ன இது ஆபீஸ் ஒர்க் எல்லா முடிஞ்ச்சிருச்சுங்ளா
ஆ முடிஞ்சிருச்சுங் நா இன்னைக்
ம் பரவாயில்ல சீக்கிரோ க்ளோஸ் ஆயிடுது வொர்க்
இல்ல இல்ல நா வந்துட்டே இன்னைக்கு கொஞ்சோ சீக்கிரோ வீட்டுக்கே வந்துட்டே அஹ தனியா கண் இந்தது ரொம்ப இதா இருந்தது அதா கெளம்பி வந்துட்ட
னு இருங்க எனக்கு பே பேசன மாரி இருக்கு உங்ளுக்கு பேசன மாரி இருக்கு ம் சரிங்க தோழி இன்னொரு இணைப்புல பா க்கலாமா நன்றி தோழி ம்